ஆ எதோன் டாபிக் கேளு கேக்குதா ஹலோ கேக் கேக்குதா ஏதோ ஒரு டாப்பிக் கேளு என்ன டாப்பிக் பேசுறது
நீங்க எந்த பெஸ்டிவல் கொண்டாடுவீங்க
நாங்க தீபாவளி கொண்டாடுவோம் பொங்கல் பொங்கல் எல்லாருந்தான
ஆ பொங்கல் எப்டி கொ நாங்க பெருசா பொங்கல் கொண்டாட மாட்டோ தர் க்கர பொங்கல் மட்டுந்தா வெப்போ நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க
நாங்க வெளக்கு வெளக்கு வெச்சு வெளக்குக்கு படையல் போட்டு அதுல கெழங்கு காய்கறி அதெல்லா வெச்சுட்டு அப்புறோ வேற இன்னும் பூவ போடுவாங்க பக்கத்துல அடுப்பு வெச்சு கரும்பு கட்டி வெச்சுட்டு அதுல சக்கர பொங்கல் வெயிப்போ வெச்சுட்டு அத வந்து படையல் போட்டு கொஞ்சமா ஒரு எலையில கோரி அந்த நம்ம ஏற்கனவே படையல் போட்ருக்கோம்ல அதுக்கு ஃப்ரெண்ட்ல வெளக்குக்கு ஃப்ரெண்ட்ல வெச்சு தீபாராதன குடுப்பாங்க நல்லா சாப்டுங்க நல்லா முறுக்கு சாப்டுங்க இன்னொரு னொருக்கி னொருக்கி
குக்கும்பர்
ஓ ஹெல்த் இங்க ஹெல்த் கான்சியஸ்ல அதிகமானவங்கல்லா எனக்கு ஒரு டவுட்டு போர்தே அது சூரிய பகவானுக்கு இந்த பிள்ளைங்ளுக்கெல்லா பர்த்டே எடுக்கணுன் சொன்னோன ஏ காய்ச்சல் வருது
அ
சின்ன பிள்ளைங்களுக்கு பர்த்டே எடுக்கணுன் சொன்னா ஒடனே காச்சல் வருது அது ஏ ஒவ்வொரு பர்த்டே டைம்லயு காய் து காச்சல் வருது
அது கொஞ்சொ வளரியாங்கல் அதுனால
இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு பர்த்டே பார்ட்டின் சொல்லியிருந்தாங்க கொஞ்ச பேருக்கு மட்டு அந்த பிள்ளக்கி திடீர்னு அந்த அக்கி வருல்ல அந்த மாதிரி வந்து ஃபீவர் வந்துச்சா அதாவ்து ஃபஸ்ட்டு ரெண்டு பர்த்டேக்கு இந்த மாதிரி தா வந் தேட் பர் த்டேக்கி இப்பிடிதா ஃபீவர் வருது
செரி பொங்கலுக்கு வந்து சக்கர பொங்கல் வந்து மட்டுதா வப்பீங்ளா இல்ல வெண்பொங்கல்லா வப்பீங்களா
சும்மா சக்கர பொங்கல் மட்டுந்தா அந்த அளவுக்கு எங்க வீட்லல்லா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எல்லா இல்ல
சக்கர பொங்கல் எப்டி வப்பீங்க? எந்த முறைல வப்பீங்க?
நீ என்ன பான நெறைய தண்ணி வச்சுருப்பாங்க அதுல வந்து சரபயிறு போடுவாங்க ஃபர்ஸ்ட்டு சர பயிறு வெந்ததுக்கப்பறமேட்டு
சிறு பயிறு போடுவாங்ளா? சிறு பயிறு பருப்பு போடுவாங்ளா?
சிறுபயிறு பருப்பு ரெண்டு ஒன்னு தான
இல்ல கிரீன் கலர்ல இருக்கது சிறு பயரு எல்லோ கலர்ல இருக்கது சிறு பயறு பருப்பு
எல்லோ க இது கிரீன் கலர்ல இருக் றதுதா போடுவாங்க அது போட்டு அது வெந்ததுக்கப்றமாட்டு அரிசி போடுவாங்க பச்சரிசி அது போட்டு அது வெந்ததுக்கப் றமாட்டு அதுல சக்கர ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு அ இத நெய் நே இது நம்ம என்ன அதென்ன கேஷ்யூ கிஸ்மிஸ் அதெல்லா வச்சிருந்தோன்னா அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எறக்குவாங்க
எவ்வளோ டைம் ஆவு வேகுறதுக்கு
அதெல்லா எனக்கு தெரியல எல்லாரு போட சொல்றத நம்ம வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கணு அது எப்ப வேகுதோ வேகு குக்கர்ல வச்சீங்கன்னா ரொம்ப ஈ சீக்கிரம் வெந்துரும் இல்லன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேகும்
எந்த பொங்கல் உங்களையும் பேவரெட் பொங்கல்லல்ல நிறைய டைப் உண்டுலா
எனக்கு பொங்கலே புடிக்காது பொங்கலே புடிக்க அது வந்து பால் பாயாசம் பால் பாயசம் வைக்க தெரியுமா
ஆஹம்
அத எப்படி வைக்கணும் எனக்கு பால் பாயாசம் எல்லாம் வைக்க தெரியாது
எனக்கு எல்லா பாயசமும் வைக்க தெரியும்
வீட்டு்ல வச்சிருக்கியா சும்மாவே
நான் கடல் வெருப்பு பாயசம் வச்சிருக்கேன் சிறுுவருப்பு வெருப்பு பாயசம் வச்சிருக்கேன் அடை பாயசம் வச்சிருக்கேன் சேமியா பாயசமும் வச்சிருக்கேன் எல்லா பாயசமும்
திரிய சப்புதான் போல
சேமியா பாய்சும் அவ்ளவ வைக்க தெரியாது தெரியும் ஆனா வச்சது கடையாது அதிகமா அது சீனில போடுவோம் அதனால
அதுல இனி சர்க்கரை ஆட் பண்ணுவாங்கல்ல சில பேரு
அதன நம்ம பால் எல்லாம் விடுவோம்ல்ல அதனால அது ஒரு மாிரறைய வாய்ப்ப இருக்குன்னா அது அவ்வளவா ட்ரை பண்றது இல்ல
ஆள் விட்ட திரைய எல்லாம் செய்யறது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா எங்க அம்மா அன்னைக்கு வச்சதுல இந்த கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குே அதான் ஆட் பண்ணிருந்தாங்க அத்த அப்பிடி இனிப் அத்தனா இனிப்பா அவ்ளோ இனிப்பு பால்கோவா மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரியாம சுகரும் ஆட் பண்ணிட்டு கண்டன்ஸ்க்கு மில்க்கும் ஆட் பண்ணாங்களா பயங்கரம் இனிப்பா ஆல்ரெடி கண்டன்ஸ்மில்க்கே பால் கோவாமாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் சுகர் செக் பண்ணிட்டு தான் போடணும்
உம் நாங்க வந்து எப்படி ட்ரெடிஷனல் மெத்தர்ட்ல செய்வோமோ அதுதான் கண்டென்ஸ் மில்க்ல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் தேங்காய் பால் தான் பால் அப்புறம் தேங்காய் பால்
யூடியூப் பார்த்து கண்டன்ஸ் மில்க் எங்க வருது
உம் உம் இப்ப எல்லாரும் கண்டன்ஸ்டு ஊத்திதான் பண்ணியாங்க
அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா ஆவுது டேஸ்ட் நல்லா இருக்கும்ல இல்ல கல்யாண அம்மாவீட்டு்ல தான் அந்த மாதிரி அந்த மாதிரி வைப்பாங்க இப்ப எல்லா வீட்லயுமே அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யாரு இவுங்க குக்கும்பர் கடையில வாங்கனதா இல்ல நீங்க வெளைய வெச்சதா
ஆ
குக்கும்பர் கடையில வாங்குனதா இல்ல நீங்க வெளைவிட்டதான்
கடையில வாங்குனது மார்க்கெட்ல
டெய்லி குக்கும்பர் சாப்ட்ருவியா
இல்ல இன்னு அப்பா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தது
ஆமா நேத்தகி கேக்கணு நெனச்ச நேத்தக்கு சொன்ன டாபிக்ல அத வசனோ நறைய பேரு இப்ப எழுதிருப்பாங்கன் சொன்னோல்லா அதுங்க இப்போ எல்லார் புக்குல எழுதுனது ஒரே பைபிள்ல இருக்குமா இல்ல வேற வேற பைபிள் இருக்குமா
எஆ ஒரே பைபிள்ளதா ஒரே ப பைபிள்ள ஒவ்வொரு பார்ட்டிஷனர் வெச்சு மத்தேயு மார்க்கு யோவான் லூக்கா அப்டி ஒவ்வொரு சக்
இல்ல அதெல்லா வந்து ஒவ்வொரு ஆளா அப்போ இந்த நேம்ல்லாம் பாத்துருக்க ஆனா அதெல்லா வே எதுவு‌ம் நெனக்கில இது வேற
அவுங்க ஒவ்வொரு ஆள்கள் ஆள்களோட நேம்மு இயேசுக்கு பன்னிரெண்டு சீடர்கள் உண்டு இல்லையா அவங்களோட நேம்
அதனாலதா பைபிள் அவ்வளோ பெருசா இருக்கா பன்னெண்டு பேர் எழுதுன்ன நாள
ம் அப்டின் சொல்ல முடியாது வேற நெறைய டாபிக்ஸ் அதுல வரு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது வந்து புதிய ஏற்பாடு வந்து அது சின்ன பைபிளாதா இருக்கு பழைய ஏற்பாடு அப்டின் சொல்லியதுதா பெரிய பைபிள் அதுல வந்து ஜீசஸ் பெறந்ததுக்கு முன்னாடி டி உள்ளாடி முன்னால் முன்னாடி கடவுள் மாரி கட்டல குடுத்தாரு அது மக்கள் எப்டி கடைபிடிச்சாங்க அந்த மாதிரியா அது ரெண்டுமே முரண்பாடா இருக்கு அது கொஞ் ரெண்டு சிமிலரா இருக்காது ஆனா இது வந்து கொஞ்ச அஃபோர்டபிளாவு கம்ஃபர்டபிளாவு வரு அது தெரியு அது ஃபஸ்ட்டு பார்ட்டு பெரிய பைபிள்ள ஃபஸ்ட்டு பார்ட்டு இருக்குறது ப அ பழய ஏற்பாடு அதுக்கப்புறோ நெக்ஸ்ட்டு வர்றதுதா புதிய ஏற்பாடு ஜீசஸுக்கு அ ஜீசஸ் எறந் பெறந்ததுக்கப்பறோ உள்ளதா அதா ஒரே ஒரு த்ரீ டைம்ஸ் பைபிள் ரீட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டூ டைம்ஸ் வந்து ஒவ்வொரு தடவ மாஸ்லயு ஆ அம் ஆ சாதாரணமா எது பீப்புள் அவங்கதா வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கு தோர்டு டைம் ரீட் பண்றது ஃபாதர் ரீட் பண்ணுவாரு அது ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் ரீடு பண்ற வசனங்கள் வந்து பழைய ஏற்பாடுல இருந்து எடுப்பாங்க அதுக்கப்புறோ உள்ளது மட்டு ஃபாதர் ரீட் பண்றது எப்வுமே புதிய ஏற்பாடு
ஏ அப்டி அவருக்கு ஈஸியா இருக்குன்னா
அப்டி கெடையாது அதுவாது ஒரு இது வழிமுறை சட்டத்திட்டம் அது அப்டிதா இருக்கு அது வந்து ஜீசஸ் சொன்ன வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்குறனால அது பா ஃபாதர் ரீட் பண்ணுவாரு
இந்த ரெண்டுல எது அப்பா ட்ரூ
ரெண்டுமே ட்ரூதா சொல்லுவாங்க ஆனா மேக்சிமம் அம் எல்லாருமே புதுஸ்தா ஃபாலோ பண்றாங்க இப்போ பெந்தை கொஸ்ல எல்லா ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க வந்து முன்னாடி அந்த பழய யே யேசு வந்து பெறக்குறதுக்கு முன்னாடி இருந்ததுல அந்த கம்மல் போடுறது அதெல்லாம் பத் பத்தி சொன்னத வெச்சு இது பண்ணிருப்பாங்க ஆனா
ஆமா அது ஏ கம்மல் போட மாட்டாங்க அப்ப ரெண்டுமே ஒரே பைபிள் தானா
ரெண்டுமே ரெண்டுமே சேம் ரெண்டு சேம் பைபிள்ளதா இருக்கு ஆனாச் சிலர் வந்து பல ஏற்பாடு ஃபாலோ பண்ணுவாங்க
அதே ஏ அவங்க எல்லா கம்மல் போட மாட்டாங்க அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா
ரீசன் எல்லாங் கெடையாது அப்படி அவங்க எதுவு அழகுபடுத்திக்க விரும்பாம அந்த மாரி போட்ருக்கா போடாம இருக்காங்க
அன்னைக்க ஒருத்தவங்களை பாத்திருந்தேன் தாலிசென் மட்டும் போட்டிருந்தாங்க பாச் போட்டிருந்தாங்க மத்த மாினரி கம்மல் வேற எதுமே போடல வயில வால வேற எதுவும் போடல
உம் அதான் அவங்க விருப்பம் அவங்க விருப்பப்பட்ட சிலரு நான் இன எதுவுமே போடல
அத ஒவ்வொருத்தவங்க விருப்பம் தானா அப்போ
இருப்பம் பெந்தே கோஸ்ட்ல மேக்சிமம் அத நிறைய பேர் ஃபாலோ பண்ணோம்
கம்பள சொல்லாம் நிறையாது
கம்பல்ஷன் எல்லாம் கிடயாது கிடையாது விருப்பம் இருந்தா வேண்டாம் இப்ப நாங்க அவங்க வந்து அதே மாதிரி குளத்துல முழுசா மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க எங்களுக்கு வந்து தலையில கொஞ்சம் தண்ணி ஊத்திய ஞானஸ்தானம் வந்துருவாங்க அவ்ளவுதான் அது கொஞ்சம் அது அவங்க வந்து பழ ஏற்பாடுகள் சொன்ன மாதிரி பாலோ பண்ணிருப்பாங்க நாங்க வந்து அடுத்தறம் ஃபாலோ பண்றது எல்லாமே ஜீசஸ் பறந்ததுக்கு அப்புறமா உள்ள புதிய ஏற்பாடு தான் ஃபாலோ பண்ணுவோம்
இப்ப ஆர்சி சிஎஸ்சி அந்த ரெண்டுமே ஒண்ணு தானே அதன் ரெண்டுமே அந்த சர்ச்சுமே ரெண்டுமே டிஃப்ரெண்டா தானே இருக்கும்
மூணுமே வேறதான் ஆரிசி வேற சிஎஸ்சி வேற அதுக்கப்புறம் வந்து பிந்தேகஸ்து வேற எல்லாமே வேற வேற எல்லாருமே ஜீசஸ தான் வழிபடுவாங்க எல்லாருமே அதது வந்து அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட் வேற மாதிரி இருக்கும் நாங்க வந்து கத்தோலிக் மெத்த்ட் தான் பால பண்ணபாரின்ல எல்லா இருக்கும் அவங்க மேக்சிமம் அங்க பாலோ பண்ற மெத்த கத்தோலிக்ெத்த
அது வந்த ஆர் சி யா
சிஎஸ் எல்லாம் கிடையாது அங்க அதுவுமே சில இடங்கள் இருக்கும் மேக்சிமம் கத்தொலி
சிஎஸ்டிிசேல் சொ ஆமான
ஆஹ
சீயத்தக்கு தீர்த்தான்
அதுல என தெரியாது
நீங்க ஃபாலோ பண்றத ஆர்சியா
உம்
இப்ப நம்ம சந்தனா வைக்கிறதெல்லாம்
ஆர்சி ஃபுல்ஃபார்ம் வந்து ரோமன் கத்தோலிக் ஆஹ அதுவும் அஹ சொந்த நிலம் வைக்கிறது நாங்க தான் சீசுகாரங்க யாரும் வைக்க மாட்டாங்க அரிசி அரிசி வந்து ஆஹ் பொட்டு வைக்கிறது எதுவுமே எங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது பொட்டு வைக்கலாம் சர்ச்சல விளக்குமே இருக்கும் அது எதும ங்கட
சிஎஸ் சில இருக்கோங்க
இதுல வந்து எதுவுமே எதுவுமே அஹ் புதிய ஏற்பாட்டுல எதுவுமே தவறு அப்பற அந்த மாதிரி எதுவும் கிடையாது பெருசா பாவம் செய்யாம இருக்கணும் மனசை வந்து இந்த மாதிரி சாப்படிய பொருட்கள்னாலேயோ வெளியில இருந்து எந்த ஒரு பொருளும் மனிதனு வந்து தீட்டுப்படுத்தாது மனிதனுக்கு உள்ளாடி இருக்கு பொருகள் மனிதனுக்கு உள்ளாடி இருந்து வர வார்த்தைகள் இதெல்லாம் தான் ஒரு மனிஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது அதனால நான் வந்து நான்வெஜ் சாப்பிடக்க கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு இத வந்து நாணலோ பண்றது கிடையாது ஈச சொல்லிருக்காரு நமக்கு புறத்த இருந்து போற எந்த ஒரு பொருள மனிதனை வந்து மாசுபடுத்தாது அப்படின்னு
சிஎஸ்ஐல இருக்கவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல அது வேற மாறி இருக்குமா அவங்களுக்கு பொட்டு வைக்க கூடாதா
அவங்களும் வைக்க மாட்டாங்க பொட்டு வைக்க மாட்டாங்க பொட்டு முன்னாடி உள்ளவங்க முன்னாடி காலத்துல எல்லாம் பொட்டு எல்லாம் பெருசா ஏாரும் வைக்க க்க மாட்டாங்கந்துசம்லதான் பொட்டு அப்படிங்க முஸ்லீம்ல கிடையாது கிறிஸ்டான அவ்ளவா கிடையாது ஆனா வந்து அரசியல எந்தெஸ்டரிகஷனும் பெச இல்லாதனால எங்க விருப்பம் போல என்னன்னாலும் பண்ணுவோம் ஆனா வந்து இந்துசத்துல தான் வந்து